ஹலோ ஆ வணக்கங் வணக்கங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கேங்க நீங்க எப்டிருக்கீங்க
க்கேம்ப்பா என்னப் பண்ணிட்ருக்கீங்க
என்னதுங்க
ட்ருக்கீங்க இப்போ
நஞ்சே இப்பதாங்க முடிச்சே அ லேட்ட ஆமாங்க லேட்டாயிடுச்சி எங்க வீட்ல வருவாரு வரு வறேன் சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்
ஓ கணவர் வரும் வரை மனைவி வந்து காத்திருந்து உணவு சாப்பிறாங்க பரவால்லியே இந்த காலத்துல இப்புடியா ரொம்ப பெருமையா இருக்குப்பா எனக்கு நால்லா அப்டி கெடையாது
அ செரி செரி அ இல்லேல சாப்ட்டர்றதா செரி சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரம் படுக்லாமேன் சொல்லிட்டு நெனச்சே செரி வந்துருட்டோ அப்டின் நெனச்சிட்டு அப்டியே உக்காந்துட்டு இருந்துட்டு செரி அப்டின்ட்டு க விட்டுட்டங்க
நல்லாருந்த நல்லா சூப்பர் சூப்பர் வெரி குட் இந்த மாரியே கேக் இக்கும்போதே ரொம்போ என்னடா இது நம்ம ஃபிரெண்டு இவ்ளோ பெருமையா இருக்காங்க ஏ எவ்ளோப்பற திருவள்ளுவர மிஞ்சுட்டீங்ளே
ஹ
அப்டி இருக்கீங்க பரவால பரவால்லப்பா நெஜமாவே ரொம் ரொம்ப இதுவாதா இருக்கு ஆனா ஒரு சிலருக்கு அக்கா எப்டி சொல்றது அது அவ்ளோல வெயிட் பண்ணுக்க மாட்டாங்க
இல்லங்க நானே வெயிட்லா பண்ண மாட்டேங்க நா பாட்டுனு நா சாப்ருப ஆ இன்னிகு கி வந்து செரி கொஞ்ச வேலைங்க இருந்துச்சு முடிஸ்ட்டு பாப்பாக்கு இன்னைக்கு செமஸ்டர் லாஸ்ட் எக்ஸாம் சொன்னே இல்லிங்ளா அவுங்க முடிச்சுட்டு வந்தாங்க முடிஸ்ட்டு வந்தது னால அவுங்ளுக்கு கொஞ்ச அவுங்க கூட கொஞ்சம் பேசிட்டு அ ஆ அப்டியே கொஞ்ச நேரோ அவுங்ள்க்கு ஃப்ரீயாய்ட்டு அவுங்க இப்பதா படுக்க போனாங்க செரி அவுங்க போய் தூங்கட்டு கொஞ்ச நேரோ நம்ம அவுங்கள ஃப்ரீயா விட்டுருவோ அப்டின் சொல்லிட்டு நா வன்ட்டங்க அவுங்க வந்து எனக்கு ஆர்டர் போட்டுட்ருக்கிறாங்கங்க இனையோட செமஸ்டர் முடிஞ்சிருச்சி ஆ இன்னிலருந் து அவுங்க எப்ப விருப்பமாருக்கோ அப்ப எழுந்திரிக்குவாங்களா அப்ப சாப்புடுவாங்களா ஆ மீதி நேரோ அவுங்க தூங்குவாங்கலா அவுங்க வந்து ரொம்ப ஹாட் ஒர்க் பண்ணிட்டாங்ளா
அதுதா அப்டி இல்ல நீங்க எவ்ளோ டார்ச்சர் பண்ணிந்தா பசங்க அப்பா முட்ஞ்சுதுராப்பா இன்னிகு இதுக்கு மேல வீட் ட்ல எது இருக்கூடாதுல்ல ஆஹு
பை அ அவங்கள அவங்ளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தாங்க நெறைய எஃபெக்ட் போட்டுட்டாங்க அதுனால அவுங்க நா ரெஸ்ட் எடுத்துட்டு நா படி ப்பமா அது வரைக்கு வந்து வெயிட் பண்ணுங்க அப்டினு சொல்லிரு காங்கங்க அதுனால சேரி தூங்கட்டு அப்டினு சொல்ட்டு அவங்கள விட்டுட்டு
ம் சாமாங்க சாமாங்க
ம்
அப்பிடித்தாங்க இருக்கணு ஒரு பெற்றவங்களா நீங்க ஒரு உங்ளோடைய கடமைய ந பயங்கரமா ஆத்தறீங்க பரவால்ல பெத்தவங்களா ஆத்தறீங்க ஒய்ஃபாவு நல்ல ஒய்ஃபா இருக் கீங்க வெரி குட் நன் இன்னாங்க இப் நன்றி சொல்ட்டீங்க இன்னு கொஞ்ச நாளு பேஸ்லா இருங்க ஓ இது ஃப் ஓஹோ சேரிங்க சேரிங்க இது காட்டன் சா ரி எ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் காட்டன் சாரி சேல் பண்றாங்க சூப்பரா இருக்கு இப்ப எதோ புதுசா ஒன்னு வந்திருக்குங்க கோல்டு கலர்ல ஓ ஃப்ளவர் மாரி இது மாரில்லா மிரர் வொர்க் வெ ச்ச மாரி வர்து சூப்பரா இருக்கு அவங்க கொண்ட் வந்திருக்காங்க ப்ரவா பரவால்ல பிரைஸு செவன் அண்ட்ரட் தா சிக்ஸ் டபுள் நைன்லியு குடுக்கறாங்களா இதுவே அ ப்டிங்ளா சூப்பர்ங்க சூப்பர்ங்க ஆஹு இது எனக் தெரீலியே அ ஓஹோ ஒரு பிஸ்னஸ் உமன் கூடதா நா பேசிட்ருக்கே அப்போ ம்
பிஸ்னஸ் வுமன் தா சாரீன்னா வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு வேணுனா அத ஆன்லைன்ல நா அனுப்பி விடுவங்க அன் அ ஆன்லைன்ல மட்டுந்தாங்க கேக்குதுங்ளா ஆமா ஆமா ம் மொபைல்ல மட்டு ஃபோட்டோஸ்ச அனுப்புவே
ஆ
நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டா அந்த சாரி மட்டு அனுப்புவங்க நா எடுத்துட்டு வந்து வீட்லே வெச்சிட்ருக்கறதில்ல நைட் டீஸ் இருக்கு இன்ஸ்
ஆ அப்டியா எதுல ஸ்டாட்டிங் ப்ரைஸு எதுலந் ஸ்டாட்டாகுது நைட்டீஸ்ல்லா
நைட்டி வந்து பிராண்டட் மட்டுந்தாங்க இருக்கு ப்ரான்ஞ்சோல்
சூப்பர்ங்க சூப்பர்ங் பரவால்ல பிராண்டடு ஆஹா பிராண்டட் மட்டு விக்கிறீங்
ஆ பிராண்டட் மட்டு ஏன்னா கம்ப்ளைண்ட் வராதில்லீங்ளா த்ரீ டொண்ட்டி ருப்பீஸ் தா பிராண்டடே த்ரீ டொண்ட்டி
ஏ பரவால்லீங்ளே பிராண்டடே த்ரீ டொண்ட்டி எங்கக்கா தா ரொம்ப அந்த நைட்டிய சர்ச் பண்ணுவா
நீங்க பாருங்க சர்ச் பண்ணி பாருங்க அந்த ப்ராஞ்சோல் பிராண்டட் வந்து ஆ ரொம்ப காஸ்ட்லி அது அ ஆன்லைன்லே அவ்ளோக்கு கெடைக்காது அ எனக் தெரிஞ்சவுங்க இங்க குடுக்கறதுனால் நா அந்த ப்ரைஸ்கே குடுத்தட்றங்க
சேர் சேரிங்க சேரிங்க நா சொல்றே எங்கக்கா கிட்ட வேணுன்னா நானு ஆட்ரு பண்ணிக்கிற உங்ககிட்ட இப்போ நா உங்கள்க்கு ஆட்ரு பண்றேனு வெச்சுக்ங்க நீங்க எது டெலிவரி பண்ணீர்றீங்களா நீங்ளே கொரியர் பண்ணி கொரியர் போட்றீங்ளா சேரிங்க சேரி சூப்பர்ங்க சூப்பர் ம் ம்
வேல இன்ஸ்கட்டு மங்கை பிராண்டோடது பிரா பிராண்டோடத் தாங்க
இன்ஸ்கட் எவ்ளோங்க
இன்ஸ்கட் வந்து டூ ஃபிஃப்டிங்க
டூ ஃபிஃப்டில வருதுங்ளா எனக்கு இன்ஸ்கட்டு எனக்கு வேணு எங்கக்காக்கு இது வேணு நானு இன்ஸ்கட்டு வேணா நீங்க எனக்கு போட்டோ அனுப்புங்க இண்டூஜுலா எ நம்
உங்களுக்கு என்ன கலர் வேணுன் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அந்த கலர் ஆ உங்களுக்கு அந்த கலரே வரு
ஓ அப்பிடிங்ளா செர் செர் செர்
ஆ உ எதுவுமேங்க எந்த எதுவுமே வந்து சின்ன டிஃபால்ட் கூட வரலங்க
இல்ல நீங்க பிராண்டடா பாத்து அப்பிடில்ல ஏதோதானோனு விக்காத் ம் வெறு பிராண்டட் பாத்து விக்கி எந்த கம்ப்ளைன்ட் வரக்கூடாதுன் நெனைக்கிறீங்ளா அதே பெட்டர் தாங்க
ஆமாங்க ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே மறுபடியு நம்ம அடுத்த பிசினஸே பண்ண முடியாதுங்க
அது ஆமா சரியில்லன்னு ஒரே பேச்
ஆமா ஆமா நம்மகிட்ட வர மாட்டாங்கங்க இப்ப நைட்டி வந்து ஒருத்தவொருத்தங்க ஆறு ஆறு வாங்கனாங் ங்க சம்மருக்கு அ வாங்கிட்டு அவுங்க அவுங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ரிலேட்டிவ் எல்லாரையு வர வெச்சு வாங்கிட்டு போயிட்டாங்கங்க நல்லாருக்கு நல்லாருக்கு இந்த ரேட்டுக் கெடைக்காது
சூப்பர் சூப்பர்ங்க நஜமாதா நல்லதா இருக்கு இல்ல பிராண்ட் நீங்க பேசும் போதே நா தெ தெரிஞ்சுக்கின்ன பிராண்டட் வந்து விக்கிறோ நாங்க அது எல்லா விக்க மங்கை இது வந்து ரொம்ப நல்ல பிராண்ட் ட்டு நா வாங்கியிருக்கே அது பிரிஸ்மா வாங்கிருக்கே பிரீமியம் இதெல்லா ஓரளவு
பிரிஸ்மாவ விட இது சூப்பரா இருக்குங்க ஒரே நான் ஃபஸ்ட்டு வந்து என்னங்க நா எடுத் ட்ருந்தாலு பிராண்டட்னாலு நா ஃபஸ்ட்டோன்னே யூஸ் பண்ணிபங்க யூஸ் பண்ணிட்டு சரியாக இருக்கா ஆ சாயோ போகலையா அ டிப் பண்ணி பாத்துட்டு எல்லாமே பண்ட்டுதாங்க அடுத் து நா சொல்லுவே ஏன்னா நம்ம குடுக்கற ஷூரிட்டி வந்து கரெக்டாருக்கணு
சூப்பர் சூப்பருங்க வெரிகுட் பரவால்ல பிசினஸு உம்னாவு இருக்குறீங்க எல்லாம் மே பண்றீங்கள பரவால்லைங்களே ஒய்ஃபாவே இருக்கீங்க ஒரு அம்மா இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் கீப் பண்ணா அத கிளீன் பண்றதுக்கான ஒரு சர்வன்டாவு இருக்கீங்க மாமியாருக்கு ஒரு நல்லா மருமகளா இருக்கீங்க பரவால்ல நறைய போஸ்டிங் உங்களுக்கு நறைய போஸ்டிங்ல இருக்கீங்க எ ஹெல்த் மினிஸ்டர் நீங்க தா அ ஆமா எழுத்த பாத்துக்கணு ஆ ம உணவுத்துறை மினிஸ்டரு நீங்க தா கிச்சனு யாருக்கு விட்டு குடுக் குடுக்குறதில்ல எல்லாமே பரவால்லைங்க சூப்பராக இருக்கீங்க வெரிகுட்டுங்க
சேரிங்க உங்களுக்கு நா ஒரு ஒரே ஒரு எங்க வீட்ல ஒரு மரோ சொல்ட்டு ஒரு சட்னி பண்ணுவோங்க இட்லி தோசைக்கி நீங்க அது அந்த ட்ரை பண்ணிருக்கீங்களான் தெரியல நா சொல்றே பாருங்க மரம் மரம் மரம் அப்டின்னு சொல்லுவோங்க ஆ அது சொல்றே பாருங்க வெங்காயோ ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு எடுத்துக்கணுங்க
சேரிங்க
பூண்டு ஒரு அஞ்சாறு பள்ளு மட்டு போட்டா போது வெங்காயோ எவ்ளோ எடுக் கிறிங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோணுங்க நாலு தக்காளி அ வெங்காயம் சைஸுக்கு தகுந்த மாதிரி தக்காளியு
தக்காளி பாரு அஞ்சு தக்காளின்னா கரெக்டா அஞ்சு வெங்காயோ சமமாவே எடுத்துக்கலா அ ஓகேங்க
காஞ்ச மொளகா காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டு கனுங்க மிக்சியிலேயே போட்டுட்டு உப் உப்பு போட்டு அரச்சர்ணுங்க கொஞ்சோ ஒரு நைஸா இல்லாம கொஞ்சோ ஒரு கொர கொறப்பான தன்மையில அரைச்சி எடுத்
அதாவது எனக்கு ஒரு டவுட்டுங்க இத வந்து எண்ணெயில போட்டு வதக்கிட்டு அரைக்கணுமா இல்ல அப்டியே அரைச்சிடலாங்
அரைச்சிருணுங்க அததா சொல்ல வரே அ பச்சையா இத அரைச் ச்சிடனுங்க அரச்சிட்டு எடுத்துட்டு அப்புறமா எண்ண ஊத்தி கடுகு போட்டுட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த பச்சயா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இத வந்து கொட்டிடனோங்க அந்த எண்ணெயில அந்த எண்ண பிரி பிரிஞ்சு வர்ற வரையிலும் நல்லா கொதிக்க விட்டுருணுங்க
க்க விட்டுட்டே இருக்கணும் நல்லா கடாய போட்டு தேய்க்கணும் நல்லா
இல்ல இல்ல தேய்க்கவேல்லாம் வேணாங்க திம் பண்ணிட்டீங்கன்னாவே அது பாட் அது ஆட்டோமேட்டிக்கா அது கொதிக்குங்க வந்துருங்க அதுவே வந்துரும் அதுவே ஒரு அளவுக்கு ஆமா அல்வா பதத்துக்கு வந்துரும் இது ரெண்டு மூணு நாள் ஆனாலும்
கெட்டு போகாது ஆமா இது நா செஞ்சிருக்கேங்க இது நா செஞ்சிருக்கேன் நீங்க சொன்ன மெத்தட்லயே செஞ்சிருக்குறேன் நா வந்து இது ஆல்ரெடி ஆமா சூப்பரா இருக்கும் எண்ணெயில ஃபர்ஸ்ட் இந்த பொருள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவேன் வதக்கி அரைச்சிடுவேன் நானு அரைச்சிட்டு லாஸ்ட்டா தாளிப்பு கொஞ்சம் கடுகு செஞ்சிடும் இது நாங்க கார சட்னின்னு சொல்லுவோம் இது நா அடிக்கடிக்கு செய்வேன் அஹ் சொல்லுங்க அடி ஆமா இது அடிக்கடிக்கு செய்யுறது தான் இட்லிக்கு சூப்பரா இருக்கும் தோசைக் க்கு அல்டிமேட்டா இருக்கும் சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க அத அடிச்சுக்கவே முடியாதுங்க சப்பாத்திக்கு சூப்பர் பொங்கலுக்கு சூப்பரா இருக்குங்க பொங்கலுக்கு பொங்கலுக்கு சூப்பரா இருக்குங்க பொங்கலுக்கு இது பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்குங்க நீங்க நைட்டு
சொன்னீங்க நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க பெரிய அஹ் கிச்சன்ல கூட பெரிய ஆளா இருக்குறீங்க
ஹ ஹ ஹ ஏங்க வீட்ல இருந்தா ஹவுஸ் மேனேஜரா இருந்தா எல்லாத்தையும் பண்ணி தானேங்க ஆகணும்
ஆமாங்க இல்ல இவ்ளோ ரிசைன் பன்ற ஏங்க
ரிசைன் பண்ணிட்டா நம்ம லைஃபே முடிஞ்சிரும் எந்த எந்த போஸ்ட்டிங்க ரிசைன் பண்ண முடியும்
எந்த போஸ்டிக்க ரிசைன்
எந்த போஸ்ட்டிங்குமே ரிசைன் பண்ண முடியாது ஆஹ் சமைக்க முடியாது சொன்னா வீட்டுக்காரு அவ்ளோதான் நாலு நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு எண்ணிடுவாரு பிள்ளைங்க நீ சமைக்காம நீ எதுக்கு இருக்கிறன்னு கேக்குவாங்க
ஆஹ்
பண்ண முடியாது இல்லங்க
சூப்பருங்க என்னங்க பண்றது அதையும் முட்டும் குடுத்து பேசணும்ல்லைங்களா அவுங்களுக்கும் உம் ஆமா பெண்களோட மனநிலையே நன்றிங்க நன்றிங்க ஆஹ் நன்றிங்க நா வைக்க வா நாளைக்கு நாளைக்குறேன் அதுலயே இருங்க சேரி சேரிங்க